ஆ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
ம் சொல்லு என்ன
ந நா நா என்ன இது ஸ்கூல் தான
ம் சனா பத்தி சொல்லிக்கிட்டிர்ந்த சனாக்கு இப்போ நே எந்த ஸ்கூல் போடலா அப்டின்ட்டு நா இப்பட இர்ந்து யோசிக்கிட்ருக்க
ஓகே
ஏனா அவள்க்கு வந்து் அவ வந்து நல்லா டேலண்ட்டா இருக்கா ஆனா அவுளு கரெக்டான ஸ்கூல் போ ட்டு அவள கைட் பண்ணா இன்னு நல்லா இருக்கு அப்டிடு ஏனா தப்பூ வந்து ரொம்பஸ் க்லோவா இருக்கான் ஏனா அவன் வந்து ஆக்டிவா இல்ல ரொம்ப ஸ்லோ தப்பூ எதுலுமே ஒரு இன்ட்ரெஸ் இல்லாம இருக்குறான் ஆனா சனா வந்து எல்லாமே பர்ஃபெக்ட்டா பண்றா ஆனா எழுத படிக்க வந்து என்ட்ட வர மாட்டீங்குறா நா என்ன சொல்லி குடுத்ததாலு எழுத மாட்டீங்கிறா படிக்க மாட்டீங்கிறா
ஆ புரிது ஆ
அது வந்து எனக்கு அதுதா அவள எப்டி ஹேண்டில் பண்றது கொஞ்ச கஷ்டமா இருக்கு சோ அவளுக் ஏத்தமாரி நல்லா ஸ்கூல்லா போ ட்டா நல்லா இருக்கு அப்டின் யோஸ்த்த இப்ப இவுங்க இருக்க சாய்ரா படிக்கிறால பாண்டிச்சேரி ஒரு ஸ்கூல்ல
ஆமா ஆமா
ப்ரெஞ்சு சொல்லி குடுக்குறாங்க அப்டின்னு ஃபிரான்ஸ் எல்லாமே ஆ அந்த மாரி ஸ்கூல்ல இவளுக்கு போட்டா கரெக்ட்டா இருக்குமோ அப்டின்ட்டு எனக்கு ஒரு இது ஏனா நா இப்ப ரீசண்ட்டா போயிர்ந்தன்ல அப்ப வந்து அவ வந்து சூப்புரா ஃப்ரான்ஸ் பேசுனா இங்கிலீஷ் ஃபிரான் பேஸ்னா இங்குலிஷு பிரான்ஸு ரெண்டுமே ஃப்ளூயன்சியா பேசுறா
ஓ ஆ
இது வந்து அவளுக்கு என்ன வயசு ஆறு வய்ஸ்ல வந்து அவோ ஃப்ரான்ஸ் பேசுரானா அது எவ்ளோ பெரிய விஷ்யோ சோ வந்து ஆ ஷாய்ரா இப்ப சசானாக்கு அதே ஸ்கூல்ல அட்மிஷன் போட்ருக்காங்களா
ஓ பரவா இல்லையே ஆ
அது வந்து எப்டினா அது வந்து ஆய்ஷா மூல்யமா அது கெடச்சிருச்சு அவுங்களுக்கு
இது கஷ்டமாச்சே அது அ இல்ல சி எம்மே அவுருக் தெரிஞ்சவர் தெரிஞ்சவர்தானா அவுங்ளுக்கு
அப்டியா
ஆமாம்மா
ஆ அதா அங்க எதோ பேப்பர்ஸ்லா குடுத்தாங்ளா அதெல்லா வந்து சைன் வாய்ங்ட்டு வர்ணு அப்டின்னாங்க ஏன்னா அவுங்க அங்க சிட்டிசன்ல பாண்டிச்சேரி சிட்டிசன்றதால அவு ஈஸியா அது கெடச்சிட்ச்சி. இப்ப ஃப்ரீதான சாய்ரா படிக்கறது காலேஜ் வரிக்கு அவுளுக்கு ஃப்ரீ ஃபீஸ் கெடையாது.
அப்பிடியா?
ஆமா ஏ உனுக்கு இது தெரியாதா? ஃப்ரீ சாய்ராக்கு ஃபிரீ சஜானாக்கு ஃபிரீ ஏ அப்டினா அவுங்க ஒரு லெட்ரு ஒரு ஃபாம் குடுப்பாங்க அந்த ஃபாம வந்து ஃபில் அப் பண்ணனு ஃபில் பண்றப்போ வந்து ஆ இப்ப எப்டி சி பார்ட்டி இருக்கு பாத்தியா?
ஆ.
அந்த மாதிரி பாண்டிச்சேர்ல இந்த ஸ்கீம் ஒண்ணு இருக்குது. அதுனால்தா பா இப்ப வந்து ஆய்ஸ் ஸா வந்து ஃபிசியோதரஃபி டாக்டர்ல்ல சோ அதனால வந்து அவுங்களுக்கு வந்து எழுதி குடுத்திருப்பாங்க இந்த ஹாஸ்ப் இங்க வந்து எதாச்சு ஒரு இஸ்யூஸ் எதாச்சி ஹெல்ப் வேணுனா நீங்க எப்ப வேணாலு என்ன காண்டாக்ட் பண்லா நா ஃப்ரியா வந்து உங்க சவீஸ் பண்ணி குடுக்குறே.
ஓ அதாவது சர்வீஸ்க்கு செவீஸ்க்கு செவீஸு. செரி இப்ப அவுங்க வெளிய இல்ல வெளிநாட்ல இருக்காங்கல்ல. அப்றோ எப்டி அது அ
அதுத் அது தெரில ஏனா இவுங்க சொன்னோட பாயிண்ட் அதுதா. இது ஒரு ஒரு விஷ்யோ அவுங்குளுக் தேவப்பட்டுச்சுன்னா புரிதா இப்ப வேணுன் டுல்ல அவுங்குளுக் தேவப்பட்டா அவுங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்டி இருந்தா ஆய்ஷாக் பதிலா அவுங்க ஆய்ஸ் சோட ஃப்ரெண்டு போனாலு பிரச்சன இல்லல்ல.
ஓ புரிது புரிது புரிது அதாவது இவுங்க வந்து அந்த சர்வீஸ்க்கு வந்து இவுங்க சார்ஜ் எடுத்துகிறாங்க பொறுப்பு த்துகறாங்க அந்த மாரி இப்ப தேவப்படுதுன்னா எப்பிடி? தேவைப்படுதுன்னா எப்பிடி ஸ்கூலுக்கு மட்டு தேவப்படுதா இல்ல அவுங்க ஒ சொசைட்டி
அது டீட்டெயில் எதுமே அவுங்க சொல்லல இது வந்து எனக்கு லேட்டா தா லை ட்டாதா தெரிஞ்சிது இது ஃபுல்லாவே இன்னு தெரில. இது எனக்கு தெரியுன்றது அவுங்களுக் தெரியாது. இத நா தெரிஞ்சுக்கிட்டே ஆ ஏனா நா வந்து கேட்டே ஒன் இயர் க்கு அப்டினா கண்டிப்பா அதிகமா இருக்குல்ல அப்டின் அங்க வந்து ஏ பி சி டி ஒன் டூ த்ரீ லாங் கெடையாது. அய்யோ இது சாய்ராக்கு எழுத தெரியாது. நீ ஏ எழுது சொன்னா சாய்ராக்கு எழுத தெரியாது. ஏன்னா அங்க வெரியு வந்து பேச்சு மட்டுந்தா பெ வெரு ஸ்பீக்கிங்க சொல்றாங் பாத்தியா? இங்கிலீஷு, ஃப்ரான்ஸ் வந்து பேசணு, பாடணு, படிக்கணு இதே தா. இப்பதா வந்தி இப்போ இவ் இனிமேன்ந்தா ஏ செவன் இல்ல எயிட்கப்புறந்தா எழுதவே சொல்லிக் குடுப்பாங்களா. அது மட்டு இல்லாம அவுங்ளுடைய டேலண்ட் என்ன ஒரு முன்னாடி வந்து ஒரு அஞ்சு பொருள் வெச்சிருப்பாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்புள் வந்து இப்ப ஆப்பிள் வெச்சிருப்பாங்க ஆப்பிளு கலர்ஸு அ இன்னொன்னு எழுதுறது இன்னு டான்ஸு, மியூசிக்ன் சொல்லி தனித்தனியா வெச்சிருப்பாங் இதுல வந்து அந்த கொழந்த எது போய் செலக் ட் பண்ணுதோ அந்த கொழந்தைய அந்த கிளாஸ்ல கொண்டு போய் போட்டு படிக்க வெப்பாங்க.
இது வந்து சைனால அப்டிதா பண்றாங்க ஆ செரி.
ட்டு. இது அந்த டிசிஷன் எனா அத கொழந்தங் வந்து எது ஆர்வப்பட்டு படிக்கிதோ அவுங்க அதுலதா இட்ரி ப மியூசிக் னா மியூசிக்ல தா போவா. இல்ல டிராயிங்னா டிராயிங்ல அந்த மாதிரி அந்த கொழந்தைக்கு எது வேணுமோ அத அவுங்க கரெக்டா பண்றாங்க. அப்பதான இப்ப எப்டினா காலைல செவன் டு டென் வெச்சிக்கோ. அவ்ளதா ஸ்கூல்லய் மேக்சிமம்ல கால செவன் டு டென் அவ்ளோதா அதுக்கப்ற ஈவ்னிங் ஆ ஃபோர் டு சிக்ஸோ என்னமோ சொன்னாங்க இதிதா க்ளாஸு போஹ வர மத்த டைம்லா ஃப்ரி வீட்ல கூட்டு போய் குட்
எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லா இருக்கா யோகா
இருக்கு அது எப்டின்னா சும்மிங் இப்ப வந்து சும்மிங் சொல்லி்க்குடுத்துருக்காங்க அப்பறோ வந்து டூர் பிக்னிக்கு வீக்லி ஒன்ஸ் பிக்னிக்கு சா சாட்டடே சண்டே லீவ் கிடையாது ஃபெஸ் திவல் லீவ் கடையாது பொங்கல் தீபாவளி எதுக்குமே லீவே கெடையாது லீவு நம்ளும் போடக் கூடாது
ஆ
அவ்ங்களே வந்துவ் வருஷத்துக்கு ஒரே ஒரு மாசோ நவம்பர் டு டிசம்பர் என்னமோ லீவ் குடுப்பாங்க அது மட் ட்டுன்தா அவங்க்ளோட லீவே அதுதா மத்தபடி பர்த்டே வெட்டிங் டே சார்வு எந்தவு டேவு கெடையாது மஸ் எதுமே கெடையாது எதுக்குமே லீ்வ் கெடையாது அப்படின்ட்டாங்க அலுவே கெடையாது லீவ் எடுக்கூடாது அடின்ட்டாங்க பேரண்ட்ஸு வந்து இங்லீஷ்லதா பேசனு மேக்ஸிமம் அட்மிஷன் போட போறோல பேரண்ட்ஸையு அவங்க இது பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வீட்ல வந்து ஃபங்க சொல்லிக் கொடுக்குற்து வீட்ல கரக்டா இது பண்றாங்ளா அவுங் கொஷ்ன்க்கு ஆன்சர் பண்றாங்களன்ட்டு அதையு செக் பண்ணுவாங்க
ம்
அதுல நின்னு போராடி கரெட்டா பொஃபெக்ட்டா எடுத்துட்டு போய்ருக்கா பசங்களுக்கு நல்ல லைஃப் குடுத்துருக்கா இது சான்ஸே இல்ல தெரிமா ரெண்டு பேரு ஒரே ஸ்கூல்ல கடிச் இதா இன்னி இப்ப வந்து காலேஜ் வரைக்கு அவங்ளு ஃப்ரீ அவங்க வந்து டென்த்து முடிச்சுட்டு இப்ப அவங்க நெனைச்சா ஃப்ரான்ஸ் போலா இவ ஷாய்ரா ஃப்ரான்ஸ்ல போய் அங்க படிச்சி அங்க்யே ஜாப் கொது அங்க்யே செட்டில் ஆய்லா ஸ்கூல் மூல்யமா போறது ஆஸ் சோ வந்து அவங்களுக்கு எஜிகேஷன பத்தி ஒருவா செலவு கெடையாது டென்ஷன் கெடையாது ரிலாக்ஸா அவங்க படிக்கலா சோ அதனாலத் தா வந்து ஆய்ஷாக் இது ஒரு ப்ளஸ்ஸு ஃபீஸ் கட்ற பிரச்சன இல்ல கூட்டு போன பிரச்சன இல்ல எதுமே இல்ல அவங்க பொறுத்த வரைக்கு செட்டில் பசங்களோட லைஃப் செட்டில் இப்போ வந்து அவங்க ஏர்ன் பண் றதெல்லா அவங்களோட சேவிங்ஸ்க்கு சேவிங்ஸ் வன்லி சேவிங்ஸ் தா ஆமா சேவிங்ஸீ லேண்டு அவ்ளதா லேண்டு வீடு கட் ட்டனு அவ்ளதா இப்ப டார்கெட் என வீடு கட்ணு அவுங்களுக்கு வீடு கட்டிட்டு போ பொண்ணுகுக்கு ஜுவல்ஸ்ஸு க்கனு ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணு ஜுல்ஸ் சேத்து வச்சனா படிப்பு முடிச்சு வரவு ஜெல்ஸ் அப்டியே சேத்து வெ ச்சு போட்டா கேக் அவுங்கள படிக்க முடிச்சு வன்ட்டா அவுங்குளு கரட் ஆய்டு புரிதா அந்தக் கான்செப்ல எடுத்துட்டு போறாங்க ஆனா அவங்க பர்ஃபெக் ட்டா ப்ளான் பண்ணிருக்காங் அதான் நானு யோசிச்ச நம்புளு வந்து கொஞ்சோ கரக்டா பண்ணு பசங்க விஷ்யத்துல சும்மா ஏனோ தானோ இருக்கக்கூடாது பசங்களோட ஃப்யு ச்சருக் வர மாய் என்னப்பா தப்பு ரொம்ப இதுவா இருக்க நா என்னதா‌ சொன்னாலு அவுவு அவன வந்து மனப்பாடன்தா பண்ண வெக்க வீடால படிக்க வெக்க முடில நா என்னதா சொன்னாலு இன்னிக் சொன்னா நாளைக் மறந்துறா‌
புரிது யார் தப்ரெஸ்ஸு தப்ரேச்க்கு சொல்றியா இல்ல தப்ரிஸ் ஆ இல்ல நம்ம சிஸ்டமே அப்டித்தானா இருக்கு அது இது அது நம் நம்ம கோனக்க பேரண்ஸு ப புரின் புரிஞ்சி இது பண்ணிக்கிணு இப்போ நீ சொல்ற உங்க ஆஷாவெவ் ப்ளான் பண்ணி அந்த ஸ்கூல்ல சேத்துட்டாங்கன்னு இப்ப தமநார்லி எத்தன பசங்க இருக்காங்க எல்லாரு அந்த ம ஸ்கூல் ம ஸ்கூல்ல சேர முடியுமா அது மொத்த சீட்டே பதினஞ்சு சீட் தானம்ம அது வர்ஷத்துக்கே பதினஞ்சு பதினஞ்சு இது பண்ணாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணு நம்ம கொஞ்சோ ஐடியா பண்ணி நம்ம எப்டியு பசங்க எப்டி ப போக்குல போறாங்க ஸ்போர்ட்ஸ்ல இன்ரெ இன்ரெஸ்ட் இருக்கா இல்ல வேற ஏதோ ஆகட்டி ஆக்டிவிட்டிஸ்ல இன்ரெஸ்ட் இருக்கா நம்மதா பாத்துக்கணு
அதுதா இப்போ அந்த ஃபெசிலிட்டி எனக்கு இங்க கடைக்கல இங்க கடைக்கலப்பா இப்ப அந்த பெசிலிட்டி இப்ப இந்த ஊர்ல எனக் கடைக்கல இப்ப வந்து இப்ப லீவ் இப்ப ஒன்றர மாசோ லீவ்வு வந்துச்சு இவன ஏதாச்சு ஒரு கிளாஸ்க்கு அபாகஸ் கிளாஸ் கோ இல்ல மத்தபடி ஏதாச்சு ஒரு க்ளாஸ்கு போடலான்னு பாத்தா இங்க எதுமே இல்ல ஏனா அவுளுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் இங்லிஷ் தெரியிணு ஸ்போக்கன் இங்லீஷ் கிளாஸ் போடலான்னு பாத்தாலு இங்க எங்கேயு இல்ல விழுப்புரத்தில தா இருக்குது அப்டின்ட்டாங்க அதுவு வந்து நம்ப பக்க கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வர்ணு சோ எல்லாமே கஷ்டோ எல்லா ட்ரை பண்ண இல்ல பசங்களுக்கு ஒரு ட்ராயிங் எதாச்சு ஒரு அவனுக்கு ஒரு கிளாஸ் போலான்னு பத்தா இங்க எதுமே இல்ல எனக்கு ரொம்ப கட் இதுவாயுச்சு ஏனா அவனுக்கு ஏதாச்சு கத்துக்கணு அவ கத்துக்கனாதா அவன் ஃபியூச்சருக்கு நல்லது அப்டினு நா யோசிக்கிறே ஆனா அவ அவுனு ஆசப்படுறா ஆனா நம்ம என்ன பண்றது இங்க இருக்க சுச்சிவெஷன் இங்க எதுமே இல்ல அதுதா எனக் ட்ராபெங்க இருக்கு சோ சனாவுக்கு அந்த மாரி ஆகிடக்கூடாது ஏனா செ தப்பு வந்து நா ஸ்டார்டிங்ல இருந்தே அவ விட்டுட்டே வெளி படிக்க வச்சு படிக்க வச்சு அப்டியே மத்தபடி எதுலயே அவுனு இன்டரஸ்ட் எடுத்துட்டு போல ஆனா சன்னாக்கு எல்லாத்தியு கத்து குடுக்கணு அப்டின்னு நா நெனைக்கிறே ஏனா அவ வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கனு அவ ஷார்பா இருக்கா சோ அதுக்கு ஏத்த மாரி அவ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா இன்னு நல்லா இருக்கு பெட்ராருக்கு அப்டின் நா யோ
ஆமா அவ டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்றது நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுவா நல்லா நா பாத்துட்டே
நம்ம என்ன பேசுறமோ அது கரெக்ட்டா ஆன் சர் பண்றா இப்ப தமிழ் கத்துக்கிட்டு இருக்கா பக்கத்து வீட்ல போய் தமிழ் கத்துட்டு வரா தமிழ் கத்துக்கிட்டு வந்து அந்த தமிழ்ல அவ என்னைய என்னைய லாக் பண்றா அது பேசுறது அ அப்ப யோசிச்சு பாரு அப்ப தமிழ் போய் இந்த ஜஸ்ட் அவுங்க என்ன வா போ சாப்புரிய என்ன பண்ணிட்டு இதா கேக்குறாங்க இதுக்கே அவ வந்து இந்த ஆன்சருக்கு கரெக்டா இதுக்கு இதுதா அப்டின்ட்டு பதுல் குடுக்குறால்ல அதுவே பெரிய விஷ் அதே மாரி யார்கிட்ட என்ன பேசுனு தெரியு இப்ப என்ட உருது பேசுறானா பக்கத்து வீட்டுல எதுர் வீட் ல அவுங்ககிட்ட தமிழ் தா பேசுறா ஏன் அவுங்ககிட்ட உருது பேசலல்லா பேசமாட்டா தமிழ் தா பேசுவா
ஆமா இவங்க தமிழ் ஆளுங்க நல்ல அவ அப்சர் பண்ணி வச்சிகிட்டு அவவா எப்டி தெரியுமா ஒரு தடவ பாக்கறா அவ ஒரே ஒரு தட வ பாக்குறா அது எப்டி தெரியுமா பாக்குறா நல்லா ஷார்பா கவுனிக்கிற கவுனிச்சி டக் குன்னு அப்சர்வ் பண்ணிட்டு ஆ ரைட்டு இதா சொல்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிர்ற அது ஏத்த மாரி இது எப்டி தெரிமாருக்கு கொஞ்சோ ஒரு மாரி அந்த சிஸ்டமைஸ்டு முள சொல்லுவாங்கல்ல சிஸ்டமேட்டிக் பிரைன் சொல்லுவாங்கல்ல நல்லா கவனிச்சு பாரே அவ்ள சிஸ்டமேட் டிக் பிரைய்னா இருக்கு நீ அப்சர்வ் பண்ணது கரெக்டு தா அது தப்பு இல்ல சிஸ்டமேட்டிக் பிரைன் சொல்லுவாங்க இது இங்லீஷ்ல அது எப்டின்னா ஆ பெர்ஃபெக்டா இருக்கு இத்தா இதா டட் டட் டக்குனா அப்ப ஆன் பண்ண உடனே சிஸ்டம் ஆன் பண்ண உனே ரன் ஆகு பாரு ப்ரோக்ரா மாரி அந்த மாரி இருக்கா ஆச்சரியமாதா இருக்கு
ஆ என்ன அவ்வ இந்த சின்ன வய்சுல அவ இவ்ளோ எக்ஸிக்யூட் இருக்கு நம்பளு அதுக்கு ஏத்த மாரி அவ்ளுக்கு ஈடு குடுக்கணுல எனக்கு அது தா நான் இன்னைக்கு பியானாலா வாசுச்சேன் காட்னே பாத்தியா சோ அவளுக்கு ஏதாச்சு பண்ணணுனு எனக்கு தோணுது அவளுக்கு அவ வந்து ப இன்டரஸ்டா இருக்கா அவளுக்கு வந்து நம்ம எதாச்சு சொல்லி குடுத்துட்டே இருக்கணு அப்டின் தோணுது ஆனா என்ன அவ எ தா கத்துக்க மாட்டீங்றா அதுதா எனக்கு பெரிய பிரச்ன நா எத சொன்னாலு வந்து முடியாது செய்ய மாட்டே கேக்க முடியாது நீயே செய் அப்டின்றா
சேரி
அப்டி வரா அவ நீ என்ன சொல்ற நீயே செய் எனக்கு அது தேவயில்லை அப்டின்ட்டு நா இப்ப சொன்ன ப நெக்ஸ்ட் இயர் ஸ்கூல் போட போறே ஆ போடுடி அப்டின்ன நீ ஃபஸ்ட் ஆ போடுன்னு சொன்னா சேரி நா ஆ போட் டு அவ என்ன தெரியுமா பண்ணா அது அப்டியே ரவுண்டு கிருக்கி இதுதா ஆ அப்டின்றா இது தப்புன்னு ஆ இது தப்புன்ற இல்ல நா கரெக்டா தா எழுதிருக்கு நீ தப்பு தப்பா சொல்லி குடுக்குறே என்ன சொல்றா நா தப்பா சொல்லி குடுக்குறேனா ஆ ஓகே